ஹலோ
ஹலோ
ஆ அக்கா கேக்குதா
ஆ கேக்குது நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கக்கா என்ன பண்ணிட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கோ நாங்க வீட்ல இருக்கோ நீங்க எங்கருக்கீங்க
ம் இன்னைக்கு லீவ்கா வீட்ல தாருக்க நானு
அப்டியா உங்களுக்கு த்ரீ டேஸ்
ஆ த்ரீ டேஸ் லீவ் கெடையாது நேத்தி உண்டு ஆஃபீஸ்சு இன்னைக்கு ஒன்னு சாட்டர்டேஸ்
நேத்தி கவர்மெண்ட் ஹாலிடே தான உங்களுக்கு வச்சிருந்தாங்ளா
தோ ஆ ஆமா கவர்மெண்ட் ஹாலிடேலா கெடையாதுங்க
அப்டியா ஓகே ஓகே
ம் சம்டைம்ஸ் தீபாவளிக்கு கூட ஒப்பாங்க தீபாவளி பொங்கலு கூட பேயிருப்போ அப்டி
ஓ
ம்
ஓகே ஓகே எங்களுக்கு எங்களுக்கு த்ரீ டேஸ் லீவுதா
ம் அ
ஜாலியாருக்கலானு பாத்தோ ஆம் இல்ல ஜாலியாருக்கலான்னு பாத்தோ எங்க ஆன்ட்டி ஒருத்தவங்க எறந்துட்டாங்க அத்த சேரின்ட்டு அங்க போயிட்டு நேத்து போய்ட்டு இன்னைக்குதா வந்தோ
ம்
ஈவினிங் தா வந்தோ ஒரே டயர்ட் ஆயிடுது
அ ஆ லீவுல இருக்கலான்னு பாத்ததுக்கு கொஞ்சோ அலைச்சல் ஆயிட்டு
ஆமா இருந்தாலு ஸ்கூல் டையத் இந்திருதாங்கன்னா அவ்ங்க லீவ் கொடுக்கவு யோசிச்சுப்பாங்க சேரி ஓக்
ஆமா ஆமா போயிரு உம்
இங்க பசங்களுக்கு எல்லா ஜோரோ எங்களுக்கு ஜோரோஉம் உக் கும் இந்த கிளைமேட்ட சரி இல்ல உனக்கு
உம் உம் டேப்லெட் ஏதாச்சு டேப்லெட் ஏதாச்சு போட்லாம்ல வாங்கி
போட்டுருக்கே போட்டுருக்கே
ஓகே ஓகே ப்பா
உம் நீங்க எப்ப வந்தீங்க இப்பதா வந்தீங்களா ஆ வையிஸ் செரியா மாரி இரு
அதா அதா வாயிசே ஒரு மாதிரியா தா இருக்கு உம்
ஓகே ஓகே நேத்தி போனீங்க இன்னைக்கு லீவு நாளைக்கு சண் டே என்ன ஸ்பெஷல்
தெர்ல்லக்கா நாளைக்கி தா தெரியு ஒன் டே லீவு வே ற சீக்கிரோ போயிட்டு நாளைக்கு சீக்கிரோ போயிடு மண் டே வந்துரு
ஆமாங்கெற
ஆ இப்ப மண் டே போறதே எனக்கு கடுப்பா இருக்கு டெலி லீவ் வீக் டீஸ் போர்றது அந்து சி போயிட்டே இருக்கு வீக்கெண்ட் போறது மட்டு தெரியவே மாட்டது
தெரியமாட்டேங்கு தா வா
ஆமா
என்ன தண்டா தண் டே ஸ்பெஷல் என்னனா நான்வெஜ் எடுப்பீங்கல்ல
உம் மட்டேன்
ஒகே தா உம் பாப்பா வந்து பிரியாணி கேட்டுட்டுருக்கு
ஆ மட்டன் பிஷ்சு ரெண்டுத்துலா ஏதாச்சு
சிக்கனு சாப்படலானு அதுலயு ரொட்டீன் இருக்குன்னு தா சொல்றாங்கல்லே
இருக்கு எனக்கு அது ஒத்துக்காது
புடிக்காத் ஓ ஓகே ஓகே
ஓத்துக்
இல்ல கொஞ்சோ நாள் பா இப்ப உள்ள பசங்களுக்கு சிக்கன் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால்லெ அப்றோ ஒரு சைடு டாக்டர்ஸ் பாத்தா சிக்கென்ல ஃபுரோட்டீன் நெறைய இருக்கு குடுங்க அப்டினு சொல்றாங்க யார் சொல்றத நம்பறதுன்னே தெரிய மாட்டேங்குது
ஹ நாளைக்கி என்னாச்
நாளைக்கி பிரியாணி கேட்டுட்டு இருக்காங்க பெரியவங்க
உ உம் உ உம்
எனக்கு முடியில்ல யாராது ஹெல்ப் பண்ணீங்கன்ன செஞ் நின்னு மீன் குழம்பு மாரி சாப்டுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்க பண்றோ அ சொல்லி இருப்பாங்க
ஓகே ஓகே பண்ணுவாங்க பண்ணி குடுங்க
போததுன்னா எவ்ளோ பெரிய ஃப்ராசஸ் இல்லையா
ஆமா ஆமா ரொம்ப லென்தி ஃப்ராசஸ் தான்க்கா
அதுங்க எல்லாமே வேலெக் ஸ் கு நம்ம அந்த மாரி ஐஸ் வாங்கிக்கணு
ஆமா அந்த ரைஸ்லே நார்மல் ரைஸ்லல்லா செஞ்சா டேஸ்ட்டே இருக்க மாட்டதுக்கா
ட்டு இருக்க மாட்டேங்கதா அதா அப்பற வந்துட்டு இந்த ஜீரக சம்பா ரைசு பாஸ்மதி ரைஸ் இது இன்னொன்னு ஏதோ டுவெண்டி போர் கே ரைஸ்னுருக்கா அப்படியா அது நல்லாருக்கும் போலருக்க ஆ அன்னைக்குத்த வெஜிடபிள் சாதமே அதுல செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு
ஆ ஆம்மா டொண்டிபோர்கேரட் அ வந்து பிரியாணி ரைஸ் மாரியே இருக்கு நைஸா இருக்கு ரொம்ப நைஸா இருக்கு
ஓ
பாஸ்மதி கூட நீட் நீட்டா இருக்குமா சீரக சம்பாவு குண்டு குண்டா இருக்கு ஆ தல்
நா பா தா பாத்திருக்கே அப்பற ஹோட்டல்ஸ்ல பாத்திருக்கே சீரக சம்பாவ சொன்னே அவங்க எடுத்துட்டு வந்தாங்க டொண்டி போர் கேரட் அரிசின்னாங்க இதுல என்னடாது இது அரிஸ்
ரொம்ப நைஸா இருக்கு ம்
அப்பதா எனக்கே தெரியு எனக்கு பிரியாணி அதிகமா செய்மாட்ட நானு ஏன்னா ஜாயின் ஃபேமிலி இருக்கறனால என்ன அவ்ளோ இருக்கு பத்து பேரு இருக்கு பத்து பேருக்கு நா வாரா வாரா பிரியாணி போட் எனக்கு
பொங்கல் ப பத்து பேருக்கு செய்யணுன்னா ம் அதாக்கா பத்து பேருக்கு செய்யணும்னா கஷ்டந்தாங்க்கா
பத்து பேருங்கறது அன்மேரிடா இருந்தப்போ இப்ப எல்லா மேரிடு ஆயிடுச்சு தனி தனியா வச்சாச்சுன்னு வச்சுக்ங்க இருந்தாலு ஆ இருக்காங்க எனக்கு ரெண்டு பொம்பல பசங்க பச்சாச்சி இருந்தாலு நம்ம செய்யும்போது கொஞ்ச குடுக் பாக்குறது தான இது அப்படி பாத்தா நா ரெண்டுக்கு நா குடுக்குரோம்ல அதுவு எல்லா கணக்கு ஒன்னா அதனால செய்யமாட்ட பசங்க வாங்கி குடுத்துறது வீட்ல செய்ங்கன்னு சொல்லுவாங்கோ
ஆ
என்ன அதல்லா பாத்ரமா பாத்து செய்யணு பத்து பேருக்கார வீட்டுல இருந்தா வந்தோ
ஆமா ஆமாங்க்கா அதுக்கு தகுந்த பாத்தரம்ல்லா வேணு சஸ்தே
ஆன எங்கத்த வந்து அசால்ட்டா தெரியுமா எப்டி தெரியுமா சொல்லுவாங்க வந்து வெங்காய தக்காளி வதக்குவிங்க இஞ்சி பூண்டு எடுத்ததுல வேக வைக்கிறீங்க தண்ணிய வச்சு ரைஸை போட் முடி வச்சிருங்க தம் கட்டிடுங்க அவ்வளோதாம்மா பிரியாணி ஆ பண்ணுவாங்க
அதா வாயால சொல்லிரலா ப்ராசஸ்
ப்ராசஸ் சொல்றத பாருங்க அ நா சொன்னே நா வந்து தக்காளி சாதோ செய்யறது எப்டின்னு கேட்கல
ஆ அதா தயி சொ சொல்றது ஈஸி ஏன்னா அது
ஹலோ
ஆ சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா கேக்தா
ஹலோ
கா கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதுக்கா சொல்லுங்க
கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லுங்க்கா
ஆ இவ்ளோ நேரோ கொஞ் கே கேட்காம இருந்துச்சுல்லா
ஆமா ஆமா கொஞ்ச லைட்டா கேக்கல
நா வந்து
காத்து வேற ஹெவியா அடிச்சிட்டு இருக்குக்கா மழ வர மாதிரி
அங்கயா உங்க ஊர் சைடு
ம் ஆமா ஆமா ஆமா இங்க மழ வர மாதிரி காத்து நல்லா அடிக்குது வெளில போய் நின்னோம்னா நல்லா ஜில்லுனுு இருக்கு
ஆமா இதுலா ஈவினிங் டையத்துலதா இப்டி இருக்கு கால்ல டையத்துல பண்ணாலு ஸ்கூல் லீவு வுடுவாங்க நைட்ல நைட்ல இப்டி பண்ணுது
மழ மழ டைம்லலா அப்டியே டிவிய பாத்துட்டே உக்கார்ந்துருப் போ எப்படா லீவ் விடுவாங்க அப்டின்னு
ஆமா
கால்ல எந்திருச்சு இந்த மூடே இருக்காது ஸ்கூல் கெளம்புற மூடே
ஆமா அதுவு பசங்களையு வெச்சா ஸ்டாஃப வாங்க வாங்கங்கிறாங்க
ஆமா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நீங்க போனு மழைல ஸ்டாப்புக்கு மட்டு மழ பெய்யாதா என்ன
மழ பெய்யாது வரணு
ஆஹ அதாதா ஸ்டூட்ஸ்ல்லா மழ ஆ அங்க போய் நீங்க யாருமே வரலான்ன என்ன பண்ணுவீங்க
அப்ப ஒண்ணுமே வேலையே இல்லனாலு அங்க போய் உக்காந்துருக்கணு
சும்மா
ஆமா ஏதாவது இத்துப்போன வேலை எல்லா குடுப்பாங்க
ஆ ஆ
ஆன்னு பாத்துட்டு உக்காந்துருக்க வேண்டியதா
அதா அதா
ஆஹ
ஹ
ம்
அது என்னானே தெர்ல எல்லா ஸ்கூல்லயுமே இது ஒரு ஒன்னு இருக்கு ஸ்டூடென்ஸ்கு லீவ் வ ந்தா ஸ்டாஃப் வரணு
ம் கவர்மெண்ட் ஸ்கூல் தா லீவு
ஆமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல கெடையாது
ஓ ஆமா அதனால தா கவர்மெண்ட் வேலைக்கு எல்லா ட்ரை பண்றாங்க
ஹ ஹஹ
நா பி எட் முடிக்கல அதுனால நா அதுல எதுவு எனக்கு டீச்சிங் லைனே எனக்கு பிடிக்காது மொத எனக்கு ஸ்டிச்சிங் தா எனக்கு ஸ்டிச்சிங் தா அப்பயலேருந்து ஆரி ஒர்க் போடுறது பிளவுஸு பொட்டிக்கு வைக்கணுனு தா ஒரு ஆசை
ஆ
செரி இப்பவே நம்ம படிச்சதுக்கு இப்பயே போய் வைக்க வேணா கொஞ்சோ ஒர்க் க்கு போவோ போயிட்டு இருக்கே
ஆனா பொட்டிக்கு வைக்கறதுதா எனக்கு ஆசை அதுதா பண்ணணு
நானு ஸ்டிச் பண்ணுவே அடி ஒர்க்ல்லா கத்துக்ட்டே பாப்போம் முடிஞ்ச வரையு இத பாப்போ முடியாதப்ப அத பாப்போ
ஆமா
அதா ஃப்யூச்சர்ல யூஸ் ஆகும்ல ம்
அதுலயே இருந்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எதுல ஒண்ணல இருக்கோமோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கு அது நம்ம கைலதா இருக்கு எத நம்ப மூவ் பண்றோ அப்டின்னு
ஆமா ஆமா இப்ப நம்ம அத கண்டினியூவா பண்ணாதனால நமக்கு டச் விட்ட மாரி இருக்கு
ஆமா நம்ப வச்சாலு மெயின் ரோடா
ஆ கெடைக்கு
மெயின் ரோடா வச்சோங்கள வச்சுகுங்களே நல்லா உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகு என்னொன்னு அங்க வாடகை அதிகமா குடுக்குறாப்பல இருக்கு வாடகைக்கு த கொளுந்த அதெல்லா இப்பலா வச்சதுக்கிட்டுதா சரி அது ஸ்டிச்சிங்லெல்லா நிறைய ஒர்க் இருக்கு
ஆமா ஆமாக்கா இங்க வந்து கிராமமா ரேட்லா ரொம்ப குடு க்க மாட்டாங்க கம்மியாதா வாங்கணு சிட்டி சைட்னா வந்து அ ரேட் அதிகமா வாங்கலா அ கேட்டா குடுப்பாங்க இங்க இப்ப நார்மல் பிளவுஸ் ஹ நம்ம ஒரு ரேட்டு கம்மியான ரேட்டு சொன்னாலு இவ்ளோவா அப்டின்னு கேப்பாங்க
ஆமா நீங்க வேற ஒரு ஆயரூவா ப்ளவுஸ் போட்டேனா ஆயிரூபாய்க்கு ஜாக்கெட் அப்டிதாங்க
ம் அதா அதா அக்கா அங்க அங்க வந்து பிளவுஸு ல்லா எவ்ளோ வாங்குவாங்க ஒரு நார்மல் பிளவுஸுக்கு
நார்ம ஹன்ர
அம்மா ம் இங்க சவன்டி எய்ட்டி அது குடுக்கவே அழுகுதுங்க
ஓ ஆ ஆ ஆ ரொம்ப வில்லேஜா இருந்தா அப்டிதா யோசி ப்பாங்க எனக்கு இது மாரில்லா இல்லாம போடிக் எல்லா வெச்சு அந்த மா அதா வெக்கணு ம் நல்லாருக்கு.
பொட்டீக் வெச்சுட்டா அது ரெண்டுமே பண்ணிக்கலாந் தான. டிச்சிங் ஆரி ஒர்க் எல்லாமே ம். ஹலோ?